ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்க தோழி
மதிய உணவு முடிஞ்சிச்சா
மதிய உணவு சாப்புடணும் தோழி நீங்க
நாங்க முடிச்சுட்டோ தோழி
ம் ம் என்ன சமையல் இன்னக்கி இன்னிக் என்ன சமச்சிங்க என்ன சாப்பாடு
இன்னிக்கி கீர கரஞ்சிட்டு வெண்டக்கா பொரியல் பண்ண
ம் செரிங்க தோழி
எந்த டாபிக் பத்தி பேசுலா
ஆ என்ன டாப்பிக் பேஸ்லா நீங்ளே சொல்லுங்க
இப்ப பசங்களா ட்ரெஸ் பண்றாங்கல்ல மாடல் மாடலா
ஆமா
அத பத்தி பேசுலாமா எந்த ட்ரெஸ்ஸ பாத்தா உங்ளுக்கு ஐயோ நா இந்த வயஸ்ல இத போட்லியே அப்டின் தோணுல்ல
கண்டிப்பா
அத பத் தி பேசுலாமா ம் இப்ப மேரேஜ்லலா இந்த லக் லகங்கான்னு ஒன்னு போற்றாங்கள
ஆமாங் தோழி
அது வந்து என்னோட மேரேஜ்லப் போட்ல அப்டின் நா கொஞ்சோ ஃபீல் பண்ற நீங்க என்ன நெனக்கிறீங்க அத பத்தி
ஆ என்னோட மேரேஜ்லய்மே நா போட்ல எங்ளுக் ஃபுல்லாவே அந்த சேரீ இதோடவே முடிஷ்ட்டாங்க சேரீ மட்டு ரெண்டு சேரீ முணு சே எப்டி வேணா மாத்துவோ ஆ அந்த இது மாரி த லெஹங்கா இப்பருக்கறதலா தா வந்து அட்வான்ஸ் லெவல்ல போயிட்ருக்குதுங்க
நா லெகங்கா போட்ருக்க என்னோட மேரேஜ்ல போல்ல எங்க அக்காவோட மேரேஜ்ல போட்ருக்க என்னோட மேரேஜ் ல வந்து கிறிஸ்டின்றதுனால இவுங்க அந்த ஃப்ராக்கு அப்டியே ஆ அப்டியே கொண்டு போயிட்டாங்க ரிசெஃப்ஷனுக்கு போடவுடல
ம் ம்
அதனால எனக் அது ரொம்ப ஃபீலிங்காருக்கு அதனாலதா கடவுள் எங்க அக்கா கம் கல்யாணத்ல குடுத்தாரோ அப் டின்ற ஒரு யோசன எனக்கு ஏன்னா இப் அப்பயே போட்டுட் டோ இப்ப போட முடியாதுன்றத்னால்தா நமக் அப்பவே குடுத் துட்டாரு ஆனாலு நம் ரிசப்ஷன் ஆல்பம் பாக்கும்போது நம்போ ஒரு லெகங்கா போல்லியே அப்டின் ஒரு ஃபீலிங்காவே இருக்கு
ஆ எனக் வந்து எப்டின்னா நா நா போடணுன் நெனச்ச ட்ரெஸ்ஸ விட நா இப்ப ஓரளவுக்கு வெஸ்டன் ட்ரெஸ்ஸு நார்மலா சேரீ நாம நார்மலா யூஸ் பண்றது எல்லாமே நா யூஸ் பண்ணிட்டே ஆனா என்ன கலியாணத்துக்கு நீங்க சொன்னல்ல லெஹங்காலா யூஸ் பண்ணதுல்ல பண்ணல அப்புறம் இப்ப வந்து என்னன்னா என்னோட கொழந்தை என்னோட பையருக்கான் எனக் வந்து பையன் தான் ஒரு பொண்ணு கெடையாது அந்த கொழந்தைங்களுக் ட்ரெஸ் எடுக்கும் போது பசங்களுக்கு எப்ப பாத்தாலு அந் பேண்டுஸ்
பேண்டு சட்ட ட்ரௌசர் ஆனா அதுவே கேர்ள் பாப்பாக்கு பாக்கும்போது கலெக்க்ஷன் அப்டியே அல்லும் அத பாக்கும்போதலா ஐயோ நமக் ஒரு பொண்ணு இல்லியே அப்டின் ஒரு கவலை வரும் அந்த ட்ரஸ்ஸு க்காக நம்ம பெத்துக்குணுமான்ட்டு வீட்டுக்கு வந்தோன்னே தோணு அடப்போ டரெஸ்ஸுக்காக ஒரு கொழந்த வேற பெத்துக்கிறாங்க அப்டின்னு தோணு ஆனா அந்த கடைல பாக்குபோது நமக்கு ஒரு பொம்பளபுள்ள இல்லயே அப்படின் தோணு அந்த ஸ்லிப்பராகட் ட்டு அந்த மேக்கப்பு காஸ்டீமாகட்டும் அந்த ஹேர் பேண்ட் கிளிப்பு அய்யயோ ப்பா எனக்கு அ ப்டியே எப்டி சொல்றது அந்த எடத்துலே நின்னு எல்லாத்தியு பாத்துட்டு பாத்துட்டு பாத்துட்டு எல்லாத்தயு ஒன்னன்னா கைல அந்த ஸ்லிப் ப்பர்ஸ்ருக்கு இருக்கும் பாருங்க அந்த ஹீல்ஸ் போட்டு அந்த குட்டியா அத பாக்குபோது அவ்ளோ அழகாருக்குப்பா
அதேதாங்க க அதேதா ஆ அதுலெப்டினா என்னிய பொறுத்தரைக்கு அந்த அந்த பா பாக்க ஆசையாருக்கு இது கம்முன்னு வாங்கிட்டு போய் பையனுக் போட்டு வுட்டுட்லாமா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டு எடுத்துக்கலா அதுக்காக வாங்கிக்கலா அதுக்கப்றோ யாராது கொழந்தைங்க பெண் கொழந்த யாராது இருந்தாங்கன்னா குடுத்தர்லா அப்படில்லா பிளான் பண்ணி ஒரு ரெண்டு ட்ரெஸ் நா வாங்கிட்டேன் அதே மாறி சொன்ன மாறியே நானு கேர் வாங்கிக்லா வாங்கி போட்டோ முட்டு எடுத்துக்கலா அப்டின்னு எடுத்து வாங்கி போட்டா இப்போ என்ன பண்ட்டானா கொஞ்சோ ஓரளவுக்கு ஒரு நடக் க்கற வயசுலெல்லா வந்து அவுனுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சி இது வந்து பொண்ணு டிரெஸு இது பைய டிரெஸு அப்டின்னு அவன் போட்றானா போடவே மட்டக்கிற கூச்சப்பட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணனா ஆ அழுகிறது இது கதவுக்கு பின்னாடி போயி ஒளிஞ்சுகிறது கட்டலுக்கடில போயி ஒளிஞ்சுகிறது போட மாட்டங்கிறாங்கக்கா அயோ அவுங்க பண்ற சேட்டயால்லாலு ரொம்ப ஆசையாயிருந்திச்சு போட்டு வுடலான்னு நா என்ன பண்ண கொழந்தையாருக்குபோதே கைல வளயலு கொலுசு அர்ணா பொண்ணுங்களுக்கு என்னன்ன போடணுமோ அ இத்தனியு அந்த கண்ணுக்கு மையி அந்த
பையனுக்கு நெறைய முத்து வச்ச கொலுசு அதுக்கு மேலே ஒரு தண்ட எல்லாரு கிண்டல் பண்ணாங்க என்னாடி ஒனக்கு பொம்பள பொண்ணு நெனப்பா ஏ இப்டி போட்டு வச்சிருக்க அந்த பையனுக் கு அப்படின்ட்டு பரவால்ல இருக்கட்டு அப்பறமேட்டு மாத்தி நாப் போட்டுகிறே அப்டின்னு சொல்ட்டு அவனுக்கு அப்டி போட்டு வச்சிருந்தேன்
ம் அது வந்து எப்டினா அந்த கொழந்தயா இருக்குபோதே நம்ம போட்டுகிட்டாதான் அவ வளந்துட்டானா போட முடியாது
போட முடியாது
ஆ அதுக்காகவே வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி போட்டுகிரது நானு அப்டிதா வாங்கி ட்ரெஸ்ல்ல எடுத்துட்டு வந்து எங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்பதா பொறந்துச் சு அந்த ட்ரெஸ் பத்ரமா அபொ ஒரே ஒரு டைம்தா போட்டோ சொல்ல போனா போட் நாங்க வெளியே கூட போல போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டுதா ஒரு சொல்லப்போனா ஒரு அர மணி நேர இருக்குங்க போட்டு அல்ல எல்னா சரியா ஃபோட்டாக்கு போசே குடுக்காது அதனால கொஞ்சோ ஆ அத கொஞ்சோ சேட்ட பண்ணி அத நிக்க வெச்சு அத வெளாட காட்டிட்டு போட்டோ எடுக்கமொ போதுபோதூன்னு ஆயிட்து அப்டி இது பண்ணி அந்த ட்ரெஸ்ஸ குடுத்துட்ட அ செரு ப்பு மொதக்கொன்னு அதே மாரிதாங்க வாங்க்ணே அதுல ப டெடி பியரு இரு பொம்ம போட்ட மாரி அந்த மாரி பொண்ணுங்க போட்ற மாரி ஆ ஆனா எங்க வீட்ல இருக்குறவங்க என்ன திட்டுவாங்க எதுக் காச வீண் பண்ற எதுக்கு இது பண்ற ஒரு போட்டோக்கோசரோ வீண் பண்ணுவியா வேணா வேணா வேணாம்பாங்க அது ஆச திருப்பி நம்ம வந்து ஒரு நமக்கு கடவுள் வந்து சொன்ன மாரி எனக்கு பைய குடுத்துட்டா பொண்ணு குடுக்கல அப்ப எனக்கு வந்து பொண்ணு வேணும்ன்னு ஆசப்பட்டனா அது ஏ பைய கொழந்தயாருக்கு பொதே நம்ம இது பண்ணிக்கலால்ல நம்ம எப்டில்லா பண்ணா புடிக்குமோ நமக்கு எப்டில்லா தோணுதோ அதெல்லா நம்ம பொம்ம மாரி வெச்சுங்களே அதுக்கு ஐ ப்ரோ வெச்சு உட்டு அதுக் பொட்டு வெச்சு உட்டுட்டு அவ்ளோ பொண்ணு மாரியேதா பாத்துப்பே நா அவன பையன் மாரியே இருக்காது கண்ணுக்கு மையெல்லா விட்டுட்டு அப்பறோ வள வளர வளரதா நா கொஞ்சொ கொஞ்சொமா விட்டுட்டே செரி இதுக் மேல் பைய வளர ஆரம்பிச்சுட்டா இதுக்கு மேல வந்து நம்ம கிஷ் பண்ணக்கூடாது
இல்ல நம்பாலு அதுக்கு மேல அப்டியே போட்டு விட்டுருந்தனா அவனுக்கு அதுவே ஹேபிட் ஆய்டு அப்புடியே வந்துரு அந்த பழக்கொன்னு சொல்லுவாங்க
ம் இப்ப எங்கெங்க நம்மளே இப்ப செண்டு ஒன்னு நீங்க செண்டு இரு கில்லெங்க அது அ ஏ அவுங்க எங்க வீட்ல இருக்கிறவெங்க அடிப்பாங்க அது அடிக்கெறத பாத்துக்கிட் ட்டு இது எதுக்கு அடிக்கெறீங்க நீங்க குளிக்கலியா எதுக்கு அடிக்கெறீங்க அப்டிங்கறா
ஆ பாருங்க எவ்ளோ தெளிவு பாருங்க ஆ
அட ஒரு டைம் கேக்கும்போது சொன்னாங்க இது எதுக்கு சாம் எதுக்குமா இது அப்ன்னு இது வந்து வாசமா இருக்கு சாமி அப்டின்னு நா சொன்னே அதுக்கு வந்துட்டு நாம குளிக்காம இருக்கும் போது போது சொன்னே ஊம்மேல வாட அடிக்குது ஸ்மெல் அடிக்குது சாமி குளிச்சாதா வா வாசடிக்கு அப்டின்னே அப்போ அதனாலதா நீங்க சென்டடிக்கிறீங்களா அப்பிடிங்கறாங்க
ஆ அதா சொல்றே நம்ம ஏ ஏ னா அவ்ங்க இசட் முடுச்சுட்டு வெளில வந்துருவாங்க அந்த அளவுக்கு ஷார்பா இருக்காங்க அப்பறோ நானும் அப்புடி இப்புடி பேசி லெகங்கா வாங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டே அப்பறொ எங்க வீட்டுக்கார் என்ன சொல்லிட்டாருனா அது பத்தாயிரோ குடுத்து வாங்கி அந் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தா போடுவ அதுக்கப்பறோ நீ போட மாட்ட அது வேஸ்ட்டா போய்டு வேணா அதுக்கப்பறோம் ஒன்னு நீ குண்டு ஆய்டுவ இல்ல நீ ஒல்லி ஆய்டுவ அது போட்டா நல்லா இருக்காது அது தூக்கி நடக்க முட்ல அப்புல்லா சொல்லுவே அப்டின்னு சொல்ட்டு வேண்டானு கேன்சல் பண்ணி விட்டுட்டாரு அதுல அவருக்கு ஒரு சந்தோஷோ எனக்கு ஒரு கஷ்டொ இன்னுமு நா சொல்லி சொல்லி காம்ச்சுட்டு இருக்கே என்ன ஒரு லெகங்கா போட விட்லல்ல நீ இனிமேல் சாக்ஸு போட்டுனு வெள்ல கிள்ல சுத்துன கத்தி எத்துனு வந்து அறுத்து போட்டுருவே சாக்ஸ் எல்லா அப்டின்னு அந்த அளவு க்கு காண்டா இ எப்ப அந்த லெகங்கா ஞாபகோ வருதோ அப்ப எனக்கு வந்துரு ஆனாலு அதுக்கேத்த மாரி எங்க அக்கா கல்யாணத்துக்கு வாங்குனதா அவ ரிசப்ஷனுக்கு போட்டே அதுக்கப்பறோ எதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டே அவ்ளோதா முடுஞ்சுரு ச்சு அது இன்னுமு தூங்குது அது வெக்கறதுக்கு எடொ இல்லாம பீரோல அது ஒரு பக்க எங்க அம்மா திட்றாங்க ஒழுங்கா ஊ ட்ரெஸ் எடுத்துனு போடி எல்லாத்தியு எடுத்துனு போனல்ல இது எடுத்துன்னு போடின்னு மா யாருக்காவ்து குடுத்துருங்கமா எப்புடி ஒனக்கு மனசு வந்து யாருக்காது குடுத்துருன்ற ஏழாயிரத்தி ஐநூருபாடி அது அப்டின்றாங்க நா என்னத்த சொல்றது செர் ஒரு அஞ் சாய்ருபாய்க்கு வித்துருமா அப்டின்ன அஞ்சாய்ர்பாய்க்கு வித்துருமா வந்த வெலைக்கு போட்டூ அப்டின்னு என்னத்த சொல்றது அதுக்கேத்த மாரிதா அது அப் பறோ யோசிச்சே செரி நம்மளு வாங்கிருந்தா போட்ருக்க மாட்டோ அப்புறோ கொழந்த பொறந்துச்சு அது இதுன்னு அப்புறோ சொந்தத்துலே என்ன சொல்லுவாங்க ஒன்னு பெ த்துட்டு இன்னு லகங்கா போட்டுணு சுத்தின்னு இருக்குப்பாரு அப்டின்னுவாங்க இதுக்கு போட்ற வய்சான்வாங்க ஆ போ ட்ற வய்சான்வாங்க லட் ச்சனமா பொடவ கட்டின் வராம இது போட்டுன் வர டிரெஸ்ஸ பாருன்வாங்க ஒரு சுடிதார் போட்டு வந்தாலே ஆயிரத்தெட்டு கார இப்போ இது கொற சொல்ற உலகோ இது அதனால யோசிப்பாத்து ஆமா அ அப்புடி கெடையாது பா இப்ப நீ பணம் வச்சிருக்க நீ வசதியா இருக்கனா நீ பாவாட சட்டென்ன ஸ்கட் அன் டாப் போட்டு வந்தாலே ஓகே ஆ அது அதுவே பணோ இல்லாதவ்ங்க போட்னு வந்தா ஏன் பொடவ கட்னு வர வேண்டிதான இவுளுக் ரொம்ப அவசியமா தேவையா அப்டின்னு ஒன்னுல்ல எங்க சித்தி பொண்ணு ஒரு த்தி இருக்கா அவ வந்து மிடில் கிளாஸ்தா எதோ எல்லாரும் நார்மல் ஃபேமிலிதா வச்சுக்கோங்ள அவ ஒருத்தவங்கு லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எங்க ஃபேம்லில அவளுக்கு கொஞ்சோ லவ் மேரஜு செட் ஆய்ர்ச்சு பண்ணிட்டாங்க அவ்ங்க அப்பா அம்மாவு ஒத்துக்ட்டு எங் சித்தி சிப்பாவு ஒத்துட்டு பண்ணிட்டாங்க அவ வந்து அவ ஃபா அவ கல்யாண்த்துக்கு ஒரு ஆஃப் சேரி கிஃப்டா வந்திருக்கு அந்த ஆஃப் சேரிய தச்சு போட்டு வந்தது குத்தமா போய்டுச்சு எங்க ரிலே டிவ்வு எங்க காது படவே பேஸ் னாங்க அவுள மாடு மாரி இருக்க இந்த ட்ரெஸ் உனுக்கு தேவையா இன்னு ஒரு அதாவ்து மாடு மாரி இருக்க அவ்ங்க வீட்டுக்கார் ஆசப்பட் டத்னால்தா அத கட்டிட்டு வந்தாளா அவ சொல்றா இவருதா என்ன கட்ட சொன்னாருனு வேணான்தா சொன்ன அது நல்லா இருக்குடி அது வந்திருக்குல கிஃப்ட்டுல அது ஒரு வாட்டி தச்சு கட் டுடின் சொன்னாரு அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு வந்த அவ என்ன நெனப்புல வந்திருக்கானா இந்த வயசானதுங்கலா காலேல முகூர்த்தத்துக்குதா வருங்க இப்ப இந்த பாட்டு கச்சரில வந்து இதுங்க என்ன பண்ண போதுங்கன்ட்டு யோசிச்சு அவ கட்டின் வந்தாளா ரிசப்ஷனுக்கு
ம் ஹும்
அவ ஒரு அது ஒரு பக்கோ அவ போயி வீ அவ வீடு பக்கோந்தா எங்ளு க்குதா தூரோ நாங்க தா எப்டி சொல்றது ரெண்டுமநேரோ ட்ராவல்ல போனு அவளுக்கு ஆஃப்னவர் ட்ராவல்தா
ம்
அவ என்ன பண்ணா அப்றோ பங்க்ஷன் முடிஸ்ட்டு வீட்டுக் போய்ட்டு டிரெஸ்ஸ மாத்திட்டு வந்துதா அப்புறோ சத்திரத்ல தங்குனா நாங்களா தங்கிட்டு மறுநாள் கால்ல மேரேஜு முடிஸ்ட்டு அவுங்குள கூட்டு போய் வீட்ல உட்டுட்டு அதுக்கப்புறந்தா வீட்டுக் வந்தோ
ஓ சத்துரானா
அவ ஒரு ட்ரஸ் இல்லப்பா என் தம்பிக்கு கல்யாணோ நாங்க எப்டி விட்டுட்டு வர முடியு எல்லா ஒரு வாரத்துக் முன்னாடியே அங்கங்க சித்தி வீ்ட்லே இருந்தாங்க எல்லாரு கல்யணத்துக்கு வந்தாங்க நாங்க மட்டு வீட்ல இருந்து ரிசப்ஷனுக்கு வந் து செரி நைட்டு அங்கே தங்கிட்டு அவன கூட்டு போய் அவுங்க மாமியார் வீட்ல விட்டுட்டு பால் பழோ குடுத்துட்டு கூட்டிட்டு வரலா அப்டின் சொல்ட்டு கூப்டாங்க நாங்களா அக்கா தங்கச்சிங்கள நாங்களா இருந்தா தா கும்பலா இருப் போ
ஆமா அதுவுல்லாம நீங்க இருந்தா தா அவங்களுக்கு அந்த உங்க தம்பிக்கு வந்து அந்த எடத்துல மரியாத பரவால்ல இவிங்க வந்து பெரிய குடும்போ இவிங்கல்லா இருக்காங்கன்னு கொஞ்சோ அவிங்களுக் ஒரு இது இருக்கு
திட்டிட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீ ஏ வரல எல்லாரு இருக்காங்க நீங்க மட் டுதா இல்ல நானு எங்க அக்காவு மட்டு தா இல்ல எ தங்கச்சிக்கு வந்து அங்க பக்கத் லே வீடுன்றதுனால நா கல்யான்துக்கு வரே அப்டின் சொல்ட்டா அப்புறோ அவ போய் ட்ரெஸ்சு
பேசினது மிக்க மகிழ்ச்சி
ஓகே தோழி
நன்றி தோழி
ஓகே தோழி நன்றி தோழி